ஆ ஹலோ ஆ கேக் க்குதா ஆ ஒரே ஒன் செகன்ட் ஹலோ ஹலோ சார் கேக்குதா
மேடம் எனக்கு கேக்குது ஒங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ சொல்லுங்க மேம் என்ன பண்றீங்க
நா இப்போ தா ஆக்சுவலி வெளிய போனே கொழந்தைங்கள கூட்டிட்டு ஸோ இப்போ த வீட்டுக்கு வந்தே
போ த
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேக் இருக்கு அங்கதா போனோ
தள்ளி வங்கி தள்ளி வந்து பேசுறேலா
தனியாதா இருக்கேங்க
ஒரே நாய்சா இருக்கு மேம் பின்னாடி
இல்ல தனியாதா ரூம்ல இருக்கே
ஓகே
இப்ப எப்டி கரெக்டா கேக்குதா
ம் கரெக்டாத கேக்கு ஆனா கொஞ்சோ வாய்சு யரோ கத்துற மாரி
இல்ல இல்ல ரூம்ல தனியா தா இருக்கே
ஆ கிலைடன்
அதா இப்பதா லேக்குக்கு போயிட்டு வந்தோ பக்கத்ல ஒரு லேக் இருக்கு யாம் இந்த டெல்லி கன்ரோலே நீங்க பாத்துடிங்க
எப்டி இருந்தது லேக்கல்லா என்ன போய் சாப்ட்டீங்க அங்க
வேற எதுவு அங்க போய் கொஞ்ச நேர அங்க தண்ணி எல்லா பாத்து கொழந்தைங்க இருந்தனால அங்க அந்த பெரிய ஊஞ்சல்லா இருக்குல்ல அந்த டிராம்போலீனு அ
லேக் பேரு லேக் பேரு
இந்த குமாரசாமின் சொல்லுவாங்க
குமரசாமியா எங் எங்க
முத்தனகொளன் நெறைய பேரு சொல்லுவாங்க
ஓ முத்துன கொளம்மா
ஆமாமா அதுனால கொழந்தைங்ள கூட்டிட் போய் அங்க அந்த டிராம்போ
அப்பிடியா எனக்கு ரெகுலர் ஸ்பாட் எ ஃப்ரெண்ட்ஸ் ஸோட நாங்க நானு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் போயிருவே
அதுக் பக்கத்துல தா அந்த ஜெய் கல்யாண மண்டப இருக்கு அன்னைக் சொன்னாங்
ம் ஜெய் கல்யாண மண்டபம்மா
ஆ ஜெயின் ஜெய்
ஜெயின் கல்யாண மண்டபம் அங்க எங்க இருக்கு?
அங்கதா இருக்கு அதுக் பக்கத்து கட்டு தா
ஆ பக்கத்து ஆ தெரிஞ்ச்சு தெரிஞ்ச்சு
ஆ பால் கம்பெனி பக்கத்துல தானே
ஆமாமாமாமா பால் கம்பெனி கட்டுல தா இந்தா அப்புற கொழந்தைங்ள கூட்டிட் போய் கொஞ்சொ வெளையாடுனோ
ஓகே மேம்
அவ்ளதா நானு எ ஃப்ரண்ட்ஸோட அடிக்கடி லேக்குக் போவே தனியால்லா இருந்தா அங்க போய் உக்காந்துருவே
எங்க வீட்டு பக்கத்ல வித்யாலயம் பார்க்
புரியில வித்யாலயம் பார்க்கா?
ஆ ஆமா மேம் அது வந்து ஒ விவேகான விவேகானந்தர் தெரியுமா உங்ளுக்கு
ஆ தெரியு
அவரோட மெமோரியலா கட்னப்ப வச்சது எங்க வீட்டு பக்கத்லருக்கு
ஓ அப்புடிங்ளா தெர்ல தெர்ல எந்த ஏரியாங்கது
அம் பி என்
ஆ
பெருனாக்கி பாடகன்
பெரி நாயக்கன் பாளயம் ஓ புரி தெரிஞ்ச்சு
ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயான்லா கேள்விப்பட்ட தில்லயா நீங்க காலேஜஸ் ஸ்கூல் மிஷன் வித்யாலயா
இல்ல இல்ல ராமகிருஷ்ணா காலேஜ் நம்ம இந்தியா சைடுதானே இருக்கு
ஆ ஆமா அது எங்க காலேஜ் தா இது இன்னொரு
இல்ல இல் ஷீசு வித்யாலயா
விஷூ வித்யாலயா ராமகிருஷ்ணன் விஷூ வித்யாலயா
இல்லங்க தெர்லங்க தெர்லங்க
அது வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப ஸ்ட்ரிட்டு
அப்டிங்களா
ம் ஸ்கூல் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல
ஓ ஸ்டிட்டு ஸ்கூல் எல்லா சேரு கூடாது
வா பொண்ணுங்க பசங்க எல்லா ரெண்டு பேருமே
ஐயையோ
ஆமா அப்பா ஸ்ரிக்ட்டு
இந்த மாரி கோயட்ஸ் கூல்லயு போனா கூட பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதுனா எப்பிடி
அதுதா பசங்க பொண்ணுங்க பேசவே கூடாது பேசுனாலே அடிதா
ஐயையோ
அப்றோ வர்ஷ வர்ஷ அவங்க வந்து குரு பூஜைன் சொல்ட்டு ஒன்னு வப்பாங்க
ஆ விவேகானந்தர் எப்போமே இப்டி வப்பாங்க
அதுதா அதுதா நீங்க வந்துருப்பீங்கன்னு நெனக்கிறே அப்போ
ஆனா அந்த ஸ்கூல்ல டிசிப்ளின் நெறைய இருக்கு எப்பவுமே
ஆமா மேம் ரொம்ப டிசிப்ளின் இருக்கு அந்த ஸ்கூல்லதா தா சொல்லி
வேற நீங்க இன்னிக்கு எங்யாது போனீங்களா
எங்யு போல
பரவால பரவால நானு இப்ப கொஞ்ச வெயிலு கம்மியா காத்தா இருன்ச்சா செரி கொழந்தைங்கள கூட்டிட் போய் வெளயாடி
கிட்டதா ஏகிட்டதா வண்டி இல்லியே இருந்தா குடு
அதனாலதா
போ சொல்றாங்ளா ஆமாமாம் ஃப்ரெண்ட்ஸுங்கலா கூப்ட்டானுங்க நா வண்டி இல்லடா அப்டின் சொல்ட்டே ஏனா நா வண்டிலா மோஸ்ட்டா கூப்ட்டா கூப்ட்டாங்க
அவங்க கூப்பட வர மாட்டாங்களா
அவங்க வச்சிருக்கிறதே ரெண்டு மூணு வண்டி தா மேம் அவுனுங்களே மூணு நாலு பேர் ஏத்திட்டு போவானுங்க ஆ நம்மளு போயி அப்ப நம்மகிட்ட ஒரு வண்டி இல்லாம போனா நம்ளுக்கு அந்த எடத்துல ரெஸ் பெக்ட் இருக்காது மேம் ஏனா
கரெக்ட்டு
ஆ அவங்க ஒன்னு நெனைக்க மாட்டாங்க ஆனா எனக்கு ஒரு கில்டி பீலிங் அப்டி
ஆனா பிரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன கில்ட்டு என்ன இது
இல்ல மேம் நா அதிகமா ஓவரா யாருட்டியு அட்டாச் ஆக மாட்டோ மெய்னா யாரு எனக் எதோ எதோ பண்ணா யாரோ எனக்கு எதோ பண்றேன் சொன்னாலுமே வேண்டா அதலா வே
நாங்க ப்ரெண்ஸ்ஸெல்லா சேந்து இப்டில்லா சுத்தமா ஒண்ணுமே பாக்கமாட்டோ
ம் இல்ல மேம் அதுஇல்லாம நா சின்ன வயசுலந்தே வண்டி இல்லாம எந்த எடத்துக்கு போமாட்டனா அதனால தா நா போல இன்னைக் க்கு ஆம்மா வண்டி இல்லன்னா எனக் கை இல்லாத மார்
நீங்ளு ரொம்ப இந்த வெயிக்கல் அடிக்ட்டுபோல
இந்த்க்காய்
வேற சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
கானம்
கேக்கல
பொடலங்காவும் பிக்கங்காவு என்னொ சொல்
ஆ அது சொன்னீங்க ஸ்நாக்ஸ் ஏதொ சாப்பில்லிங்ளா
ஸ்நாக்ஸ் வந்து இப்பொதா மேம் டீ குட்ச்ச அப்பறொ மரவள்ளிக்கெழங்சிப்ஸ் தெரியுமா அது சாப்ட்ட
ஆ தெரியு அது நல்லாருக்கு நானு
ம் ஆமா மேம் சாப்ட்டே மேம் அப்பற அப்பபடே அம்மா கூட அம்மா கூட அப்டே பேசிட்டு உக்காட்டுருந்த
அப்புடிங்களா
ம்
நாஎப்
அம்மாவு இன்னிக் நடந்ததெல்லா சொல்லிட்ருந்தாங்க ஓக்கே ஓக்கே மேம் அம்மாவு அப்டே இன்னிக் நடந்ததெல்லா சொல்லிட்ருந்தாங்க
ஓ வேலைலெயா
ம் ஓக்கேங்க சொல் ஏன்னா அம்மா டைமண்ட்ஸ்லதா ஒர்க் பண்றாங்க்ளா
அப்புடிங்களா
அதனால ஆம்மா மேம் அதனால ஸ்டோன்லாஸ் ஆய்ட்ச் அப்டின் சொல்லி சொன்வருங்க அத தேடி கண்டுபுடிச்சுட்டு க்கு வறதுக்குகொஞ்சொ லேட் ஆயிடுச்சு அப்டின் சொல்லிட்டுருந்தாங்க
கண்டிப்பா டைமண்ட்ஸ் ஒர்க்கெல்லா ரொம்ப ரிஸ்க்காதா இருக்கூ
ஆம்மா மேம் அது இல்லாம அம்மாக்கு வேற மைனஸ் டூவா கண்ணும் கொஞ்சொ ப்ராப்ளொ ம் பஃஸ்ட் கண்ணாடி போட்டுதா இருந்தாங்க இப்ப போட்றதுல்ல
ஓ
போற்றனால ஓவ்வொரா தலவலி வருது அப்படின்னு சொல்ட்டு நிப்பாட்டிடாங்க
ஆனா கண்ணாடி போட்லைன்னா கூட இதுவரூ
அதுதா மேம் அ எச்சா போட்டா எக்ஸ்டா தலவலி வருதுன் சொல்ட்டு நிப்பாட்டிடா
ஓ இல்ல எங்க அப்பாக்கு வந்து ஆப்டிகல்ஸ் பத்தி கொஞ்ச நாலேஜ் அனா சொல்லுவாங்க கண்ணாடி இருந்தா எப் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது போட்டுட்டே இருக்குணு இன்னு தலவலி வந்தா பவர் எதோ ஏறிஇருக்கூ ஒரு கம்மியாருக்கூ
அதா அதா அப்பா எதோ கிளினிக் எதோ வச்சிருக்காரா கன்சல்ட்டிங் கூட்டிட்டு வர்லாமா
இல்ல இல்ல கிளீனிக் இல்ல எங்க அப்பா ஜஸ்ட் பிரேம்ஸ் போட்டுகுடுப்பாங்க
ஓக்கே ஓக்கே மேம் என்ன என்ன பவர்ருன் செக் பண்ணி பிரேம்ஸ் போட்டு குடுப்பாங்களா
இல்ல பவர் வந்து அவர் ஹாஸ்பிட்டலு டாக்ட்ரு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அது செக் பண்ணா லென்ஸ் போட்டு குடுப்பாரு ஃப்ரேம்ம வெச்சு
ஓகே மேம் அப்போ மேம் அப்ப நானு வரேன் மேம் எனக்கு பண்ணணு மேம் உங்க சைன் மட்டு
ஆ கண்டிப்பா வாங்க வாங்க
ஆ நானு ஃபஸ்ட்டு போட்டுதா இருந்தே
ஓ அப்டிங்ளா
எனக் இப்ப கொஞ்சோ பரவால்ல மேம் இந்த ஹெல்திஃபுட்ஸ் சாப்பட்றனால எனக்கு கொஞ்ச நல்லா கண் பார்வ நல்லா தெரி
அது அவுங்களுக்கு அதனால கம்மியா இருக்கு நல்லா சாப்பிட்டா அது எப்டியோ கந்த கேரட் டதெல்லா நெறையா சாப்ட்டா கம்மிய ஆயிரு
அது இல்லாம அந்த கருவாப்பில எல்லா நெறையா சாப்பிடுவே கருவாப்பில எல்லா எடுன் எடுத்து வெய்க்க மாட்டே நெறைய சாப்டுவே
ஔ அதெல்லா எப்டி சாப்பிடுறீங்க லனச்ச
அதெல்லா சாப்ட்ருவே மேம் மொஸ் ஃபஸ்ட் சின்ன வய்ஸ்லருந்தே கருவாப் பிலை எல்லா உண்மையவே வந்து கருவாப்லைலா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா பழக்கோ
எனக்கு வீட்ல சாப்பிட சொல்லுவா எனக்கு முடி ரொம்ப கொட்டி கொட்டிட்ருக்கா இப்போ
ஆ
ஆனா எனக்கு சுத்தமா அதோட டேஸ்ட்டே புடிக்காது
எப்டி இருந்தாலு கருவேப்பில சாப்ட்ருவாங்க
இல்லைங்க அப்டியெல்லா சாப்டவே மாட்டே எனக் டேஸ்ட்டு புடிக்லேன்னா மாத்ர கூட நா துப் பிருவே சாப்ட மாட்டே எனக்கு மா இன்ன வரையு எனக்கு மாத்ர குடுத்தா எங்கப்பா பக்கத்துல ஒரு சாக்லேட் வந்து குடுத்தா தா நா வந்து மருந்து சாப்டுவே
செரி நீங்க மாத்ர சாப்டும்போது தண்ணி ஊத்திட்டு மாத்ர போடுவீங்ளா இந்த மாத்ர போட்டு தண்ணி
தண்ணி ஊத்தி மாத்ர போட்டு திருப்பி தண்ணி குடிச்சு அதுக்கப்றோ எங்கப்பா சாக்லேட் எதோ ரெடியா வெச் சிருப்பாங்க ஸ்வீட்டு அது டக்குன் சாப்ட்ருவே இன்னு எனக்கு ஃபிவரோ எதோ எங்கப் பா வந்து மருந்து வாங்க போனா
மா ஒரு மேம் ஒரு ஃபை மினிட்ஸ் மட்டு வெயிட் பண்ணுங்க சரியா ஒரு சின்ன வேல வெளிய போயிட்டு வந்துட்டு கூப்பறங்க ஓகேவா அ ஓகே